ஹலோ நல்லாருக்கீங்ளா ஆ கேக்குது
நா நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா ஆ கேக்குதங்க செரிங்க எப்டி போயிட்டுருக்கு லைஃப் எல்லா பேசவே முடியறதில்ல ரொம்ப பி ஸியா இருக்கீங்க
ஆமாங்க காலைல எந்திருச்சோமா இந்த பிளான்ட்க்குல்லா செ தண்ணி ஊத்தி மெயின்டென் பண்ணிட்டுருக்கே அது காலைல டைம் அப்டி போயிருது இதுக்குவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு டைம் போறதே தெரியலைங்க
அப்டிங்களா எனக்கு வந்துட்டு எப்படியு மோஸ்ட்லி வந்துட்டு வீட்டு வேலைகள் ஃபஸ்ட்டு போதாகுங்க அதுக்கப்பறோ வந்து வீட்டு வேலையெல்லா மேக்ஸிமம் முடிச்சு இது குழந்தைகள்க்கு என்ன சேவயோ இதல்லா பாத்துட்டு அதுக்கப் பறோ நம்ம கார்டன் தண்ணி ஊத்துறது அதுக்கப்புறோ சிலரித அத கொஞ்சோ கிளீன் பண்ணி விட்டு இது சின்ன சின்ன செ செடிகள்ல்லா வச்சிருக்கே குட்டி குட்டியா அதெல்லா கொஞ்சொ
க்லிங்க
அப்டியேயா அ இப்போ வந்து ஒரு பத்து விதமான ரோஸ் வந்து நா ஒரு இதுல நர்சரிலா பாத்தேங்க எல்லாமே வந்து நேம்மெல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொன்னாங்க பலூன் ரோஸ்சு அ என்னது வே வேற வேற ஊர் பேர் சொல்லி எப்பல்லா ரோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொன்னாங்க அப்டியே ஒருக்கோ ஒரு பத்து ரோஸ் பக்கோ வாங்கி வச்சுருக்கே அப்ப என்ன ஆச்சு ஆ அப்ப என்னாச்சுனா கொஞ்சோ ரோஸ்ல்லா வந்துருச்சு எல்லாமே வந்து வந்துருச்சு பூ வந்துருச்சு எனக்கு வந்து அது பத் பத்துக்கு வந்து ஆனா அவ்ளோ பெறிய வித்தியாசோ தெர்ல ஒரு ஒண்ணு ஒன்று ஒரே ஒரு ரோஸ் குட்டியா இருக்கு ஒர் ரோஸ் ரொம்ப பெருசா வருது அந்த பெருசா வர்றப்பதா பலூன் ரோஸுன்னு சொன்னாங்க அதோட இதள்லா ரொம்ப பெருசு பெருசா வருது அப்பறோ நெறைய நேம்ஸ் சொன்னாங்க எனக்கு அது ன நேம்ல்லா ஞாபகோ இல்ல பர்டிகுலரா ஒவ்வொன்னுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரன்ஸ் இருக்கு பட் எல்லாமே காமனா ரோசஸ் தா நல்லாருக்கு ஆனா அத பாக்கறக்கு நல்லாருக்கு
அது ஏனா அவங்க வந் து அவங்க ஒரு கிளைமேட்ல வச்சு வளத்துருப்பாங்க இல்லையா அவங்க இப்ப வேற ஏ ஏரியாவா இருக்கு வாட்டரு சன்னு அவங்க ப ப்ரொடக்ஷனே வேற மாதிரி இருக்கு அதுனால அவுங்களுக்கு வந்து அவுங் சொல்ற மாரி என்ன சொல்றது கலரு க கலரு டிஃப்ரண்டா தா வரு பாத்துருக்கீங்களா நம்மகிட்ட வரும்போது கலர் டிஃப்ரன் இல்ல அவங்க கிட்ட இருக்கும்போது நல்லா பிரைட்டா பிருஸ்க்கா நல்லா இருக்குங்க பாக்கம் போது நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்கு நம்மகிட்ட வந்தா அது வேற ஷேட்ல க்கு இல்லனா செடி ஒரு மாதிரியா இருக்கு அது எப்டிதா அவங்க ம்
அதுக்கேத்த மாரி உரொ போட்றது தென் வந்து மெயின்டன் சூப்பரா பண்ணிட்ருப்பாங்க அவுங்க அதுக் சோ அதா வேலையே நர்சரில இல்லைங்களா
ஆ
நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக் அப்பறோ வந்து தண்ணி ஊத்துவோ ஒரோல்லா போடுவோந் தா ரைட்டு தா பட் வந்து இங்க இருக்குற ச மண்ணுக்கு வந் து பூமில இருக்க நம்ம பூமில இருக்க மண்ணுக்கு அது செட் ஆகறக் கொஞ்ச நாள் ஆகு அது முள் இதுலதா வச்சு வளப்பாங்க இந்த மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி அதுலதா வச்சு வளப்பாங்க னா இது பண்றதுக்காக நமக்கு வந்து அந்த மண்ணுக்கு அதுக்கு கு செட் ஆகறது இல்லையோன்னு தோணுது சில செடி தா செட் ஆகதனால எனக்கு என்னமோ அப்டி தோணுது
ஆமா நா வந்து ஒரு சிக்ஸ் இயர் பேக்கு வந்து ஃபுல்லாமே நானு அ வெஜிடபுள்ஸா வச்சுட்ருந்தே ஃபுல்லா பீர்க்கங்கா கத்திரிக்கா பீன்ஸ்சு அ இந்த மாரிதா சேர் கூட பண்ணே நானு அந்த மாரில்லா வச் டு மெய்டன் பண்ணே மரவள்ளி ஆ எதுமே நாம வெளிய போக தேவையில்ல அந்த மாரி ரி நா வச்சுருந்தே அப்ப வந்து ஃபுல்லாமே நம்ம வீட்ல இருந்தனால ஃபுல்லா ஆனா அதே நம்ம வாட்டர் தா ஆனா இந்த கிரீன் கலர் துணி இருக்கு இல்லைங்களா அத வந்து கொஞ்சோ ஆஃப் சன்லைட் மட்டு பற்ற மாரி ரி வச்சு மெய்ன்ட்டனன்ஸ் தா நெனைக்குறே வளத்து நல்லா நல்லா ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் குற்றா அந்த டைம் கூட நமக்கு லாக்டவுன் டைம் தா அப்ப வீட்ல தா இருந்தமா அதுனால வெளிய போறக்கு வாய் இல்ல அப்போ வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்ல்லா ரொம்ப டிமாண்டா இருந்தது து நாங்க வாங்கி இங்க பக்கத்துலேலா சேல்லா பண்ணோ அந்த அளவுக்குலா பண்ணோ அந்த மாதிரி போச்சு அ இ அதுக்கப்பறோ இப்ப டைம் இதாதுனால அந்த வெஜிடபிள்ஸு அந்த மாதிரிலா ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணா ஃபுல்லாமே அ சும்மா அழகுக்கு வைக்கிற மாரி அந்த மாரி மூலிகை செடிகள் அ மஞ்சள் இந்த மாரி இந்த இந்த கிழங்கு வக கைகள் இந்த இப்ப ஒண்ணு புதுசா வெத்தலை வெலி கெழங்குனு சொல்லி ட்ரெண்ட் ஆச்சுங்க அது வந்து சும்மாதாங்க சரி வச்சே சரி என்ன ஆகுதுனு அது இப்ப ரெண்டு டைம் அறுவட பண்ணி நாங்க சாப் டோ அவ்ளோ ஒரு அமிர்தமா இருக்கு என்னால வீட்ல வச்சு வளக்கறது அது ஒரு டேஸ்டு சாப் ப்படுறதல அ இது அ நீங்க ஏதாவது வெஜிடபுள்ஸ் மாரி வச்சீங்ளா இல்ல ஃபுல்லாமே நீங்களு ரோஸ் அந்த மாரி தானா
நாங்க வந்துட்டு வெஜிடபுள்ஸா வந்து வச்சோ கத்திரிக்கா அதாது அதே அத் அதே இதுல வந்துட்டு நெறைய வந்துட்டு இது சொன்னாங்கங்க என்னன்னப்ப மாம்பழம் மாம்பழத் த்துக்குமே ஒரு தனி பேர் சொன்னாங்க வேற ஏதோ ஊர் பேரு சொல்லி அந்த மாம்பழோ கொய் பலோ அ அந்த ப பலாப்பழ அதெல்லா எப்டி சொன்னாங்கன்னா இந்த மரோ வந்துட்டு எல்லாம் ஜப்பானோட இது மாரி கொஞ்ச ஷாட்டா இருக்கும் போதே காய் காய் வச்சிரு எல்லாம் பெரிய பெரிய காயா இருக்கு நெறைய காய் குடுக்குங்க மாரி சொல்லி குடுத்தாங்க பட் இப்ப வரைக்கு மரம்ந்தாங்க வளந்துட்டு இருக்கு கொய்யால மட்டு ரெண்டு கொய்யா வந்திருக்கு
அது கிளைமேட் மாறுது இல்லேங்களா அ கிளைமேட்டு தா ஃபுட்டு அ ஓகே ஓகே அதுல்லா வச்சிருக்கீங்களா
ஆமா அது இருக்கு பட் அந்த டிரான் ஃப்ரூட்ல அது எப்பிடி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் பெருசா வளர வளர நல்லா காய் குடுக்குன் சொன்னாங்க செடி இப்போ வரைக்கு கொஞ்ச கொஞ்ச வளந்துருக்கு அதுக்கு தண்ணி அதிகமா ஊத்தகூடாதுன் சொன்னாங்க சூரிய ஒளில படாத மாரி வைக்கணுனு சொன்னாங்க நெறைய ஃபார்மாலிட்டி சொன்னாங்க நாங்களு அதுக்க ஏத்த மாரிதா வச்சிருக்கோ தென் இப்ப வரைக்கும் அந்த செடி வளதுட்டு இருக்கு அ அவங்க சொல்லிருக்காங்க அப்ப நாங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத் துல இது கொஞ்ச நாள் ஆகு அப்ப ஒரு ஒன்னார் டூ இயர்ஸ் ஆனாத அதுலய காய் வருனு சொல்லி சொன்னாங்க டிராகன் ஃப்ரூடு சோ அதுவு வளந்துட்டு இருக்கு பாக்கலா காய் வர பழ வந்துச்சுன்னா நல்லா இருக்கு
வந்தா எனக்கு குடுங்க நான் அத கடைல கடைல வாங்கி தா சாப்புறோ ஃப்ரெஷ்ஷா நம்ம கல்டிவேட் பண்ணி சாப்புடும் போது அது வேற டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க உங்க வீட்ல குரோவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பீஸ் குடுங்க ஒரு பழம் குடுங்க போது
பழமாவே தறங்க
பழமாவே தரீங்ளா நானு அதே மாரி இப்போ நர்சரி போயிட்டு அவங்க சொல்ற மாரிலா நா இது பண்றது இல்லிங்க எல்லாமே வந்து நாட்டு நாட் காய்கள் காய்கறிகள் அந்தமரி பக்கத்துல வந்து பய கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு இச்சு அந்த மாரிதாங்க இருன்ச்சு பண்ணிட்டு அது இப்ப ஒரு ஒன் இயரே நல்ல குரோ ஆயி அதுல இருந்து பல உள்ள பாத்தீங்ன்னா ரெட் கலரு அந்த மாரி காய் அந்த மாரி காய் தென்னை வச்சிருக்கே முருங்கை வச்சிருக்கே அந்த மாரி ஒரு இதுலயே மர வகைகளு வச்சிருக்க செடி வகைகள் அதுவு செடிகள் ஃபுல்லாவே மருத்துவ குணம் அது இந்தா ஊருக்கு நம்ம போறோன் வச்சுகோங்க அங்க போயிட்டு டிஃப்ரெண்டா ஏதாது இருக்குல அந்த மாதிரி கிழங்குகள்லா எடுத்துட்டு வந்து வப்பே அதுல ஃபுல் ஃபிளவர் வரு எனக்கு வந்து நா நாட்டு இதுகளுக் கு இம்பார்டன்ட் குடுத்துட்டு, செடி வகள் கலர் கலரா இந்த மாரி டிஃப்ரெண்டா இருக்கா, அடராக்டிவா இருக்கா அதுக்கு இம்பார்டன் குடுத்து வளத்துட்டு இருக்கே.
அப்படியா நல்லா
அங்க ஒருத்தி அப்டின்றாங்க அந்த மாதிரி.
செரி செரி என்னங்க என்னங்க சொன்ன புரியல
நானு டிஃப்ரெண்டா வளத்துட்டு இருக்க நீங்களு அது மாரி டிஃப்ரெண்டவா இல்ல. சாப்ட்ற ஐட்டம் மட்டு தானா இல்ல, வேற எதாவது டிஃப்ரெண்ட்டா வளக்குறீங்ளா.
ஆ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு போட்லீங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து வேணா போட் பே எடுத்தோ கரும்பு வச்சோ கரும்பு எடுத்துட்டோ ஆ ஆ முருங்கா மர இருக்கு அதாவது முருங்கா சீசனுக்கு வரு மத்தபடி வெஜிடபிள்ஸ் போட்டோ டொமேட்டோஸு தென் வெண்டைக்கா கத்திரிக்கா மூணுமே போட்டோ என்னாச்சுனா செடி குரோத்தே வரல காய் கெடைக்கலங்க செடி நல்லா வளந்துச்சு காயே வரல அதனால இது இதாகி போச்சு, இப்போ வெஜ் ஃப்ரூட்ஸு இருக்குது, மாமர சாத்துக்குடி பலாப்பழ மரோ
சாத்துக்குடிக்கா சாத்துக்குடில்லா நல் ஆ இந்த மாரி மல மலைப்பகுதியில தான வருன்னு சொல்லுவாங்க. அதெல்லா வச்சிருக்கீங்க.
ஆமா அதுவுமே அவங்க எதோ ஜப்பான் இது ஷாட் மர அததா சொல்லி அ அஞ்சாறுருக்க மர குடுத்தாங்க.
ஃபுல்லாமே, எல்லாமே அதர் கண்ட்ரியோடதா வச்சிருப்பீங்க போல.
அதாவது இதுல்லா நல்லா என்ன சொல்றதுன்னா, நாங்க ஆல்ரெடி இங்க ஃபுல்லாவே ந்து வாழ மரமா வச் சுடு அப்ப வந்து இந்த இடத்த இது பண்ணதுக்குப்பற நமக்கு என்னனா கொஞ்சோ சீக் சீ கிரமா குரோத் குடுத்து ஒரு கா பல ஃப்ரூட்ஸ் கெடைக்கிற மாரிங்கிற மாரி அங்க சொன்னாங்க நா சரி இல்ல சரி வச்சா சீக்கிரமா கொஞ்சோ ஃப்ரூட்ஸ்லா வருவேங்கிற நம்பி வச்சோ. ஆனா எதுமே இன்னும் காய் குடுக்ல. திராட்ச செடி வேணா வச்சிருக்கோ அது கொஞ்சோ நல்லா வளந்துட்டு வருது.
அது சீசன் தான, ஒரு சீசன் இப்ப வரும்கிற டிசம்பர் மந்த்தா. டிசம்பர் மந்த்து வரு நவம்பர், டிசம்பர்ல தா திராட்சையோட சீசனு. திஸ் டைமு அப்பா போட்டு நீங்க இதுல ஜூஸ் எல்லா ரெடி பண்ணுவீங்க பந்தல் காய் அது போட்டா நமக்கு நெறய சூப்பரா குடுக்குங்க திராட்சை எல்லா
ஆமாமா நிழல் குடுக்கும். செடி அந்த அளவுக்கு குரோத் ஆகி வளந்துச்சு நாங்க வந்துட்டு, வீட்டு மாடிக்கு மேல கொஞ்சோ இது மாரி ஏத்தி விட்ருந்தா இப்போ வந்து ஏத் தி விட்டோ பட் வந்து அது வந்து அந்தளவுக்கு இதுவு குரோத் ஆகி வரவுமே இல்ல அந்த ஹீட் பட்டுப்பட்டு என்னாச்சு ன்னா ரொம்ப காஞ்சி போன மாரி இருந்ச்சு.
நீங்க இந்த கிரீன் கலரு துணி இருக்கு இல்லைங்க, அத அப்டியே மேல கட்டிட்டு கீழ வந்து, பந்தல் மாரி போட்டு, அதுக்குன் ஒரு செட்அப் பண்ணோனா அது நல்லா வந்துடு அந்த சீசன்லா திராட் ச் நல்லா இது குடுக்குங்க. திராட்ச வந்து எந்த இதுல வேணா வந்துரு இப்ப நீங்க ஆரஞ்சு, சாத்துக்குடி எடுத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதி அந்த மாரிதா வருங்க. ஆனா இந்த திராட்சை எல்லா வச்சு கொஞ்சோ மெயின்டென் பண்ணாதா நல்லா காய் குடுக்கு சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே. அதுவு இந்த நம்ம நாட்டோடதுங்களா இல்ல அதர் கண்ட்ரியோடதா.
அ திராட்ச நம்மளோடதுதா நாட்டு இதுதா
நாட்டு இதுதா சேரி சேரி சேரி
மத்ததுதா வந்துட்டு அதர் கண்ட்ரியோடது அது வுமே எதுவுமே இது காய்க மாட்டேகுதுங்க நாங்களு அதுக்காக வெயிட் பண்றோ என்னைக்கு கெடைக்குதோ பாக்லா ம் சேரிங் பேச்ன நமக்கு பிளாண்ட்டு வளர்க்குறத பத்தி தா பேச்னோ எப்டி டைம் ஆகுதுனே தெர்ல பாருங்க ஆ அதுதா அ அது அது லோ நம்ம போய் வேலை செஞ்சாலு டைம் தெரியாது
ம் ஆமாங்க கரெக்டா சொல்றே உண்மயே சொல்றீங்க
ஆமா சேரிங்க பேச்லாங் கூப்புறேங்க ஆ செரிங்